ஹலோ வணக்கங்க
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக் ஆஹ் சாப்டங்க
ம் இல் ச
எங்க ஃப்ரெண்டு் ஒருத் ச வாணிம்பாடிலருந்து
உம்
நானு மாங்கா சாதோ சாப்ட்டேங்க
உம் ஹும் சொல்லுங்க வாணியம்பாடிலந்து
எங்க ஃப்ரெண்டு் ஒருத்தர் இருக்கறாங்க அவங்க நேத்து இருந்து ஃபோனே எனக்கு பண்லைங்க என்னன்னு சொல்லிட் ஒரு இதா இருக்குங்க ஏதாவது பிரச்சனையா ஏர்கன்மே அவங்ளுக்கு ஒடம்பு வேற தெரியில
ஓ அப்டிங்களாங்கோ யாருங்கோ எனக்கு தெரியுமாங்கோ
உங்களுக்கும் தெரியுங்க
அப்பயே
உங்களுக்கும் தெரியுங்க பேசிருப்பீங்க
ம்
தெரிஞ்சிருக்குங்க
ம்
எப்பயுமே நாங்க ஃபோன் பண்ணி பேசிக்குவங்க எப்டி இருக்கறாங்க என்ன இருக்கறாங்கன்ட்டுன்னு நேத்து ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் எடுக்கலனது என்னமோன்ட்டு ஒரு பயமா இருக்குங்க ஒரு வேளை அவங்க ஊர்ல திருவிழான் சொன்னாங்க
ஆ இருக்கலாங்க என்கிட்ட கூட அத சொல்லிருக்காங்க
ஓஹோ
ஆமா அதுக்கு முன்னாடி நா நா பேசணுங்கோ அப்ப வந்து ஒரே சவுண் குண்டா இருக்கு இங்க திருவிழா நடக்து அப்டின்ற மாரி சொன்னாங்கோ அப்டி கூட இருக்கலாங்க
செரி செரிங்க
அதுல கூட பிஸியா இருக்கலா பாக்கலா ஆயிருங்க இன்னைக்கு ஏதாச்சு உங்களுக்கு வருமான்ட்டுனு இல்ல ஃப்ரீயா இருந்தா கூட ஒரு எட்டுக்கு போயிட்டு நீங்க பா உங்களுக்கு ஆ பக்கத்துலயே இருந்தா கூட பாத்துட்டு வந்தரலா இல்ல நீங்கோ
போனோ எங்க வீட் வீட்டுக்கார்ரும் இப்ப இல்ல அவர் வெளிய போயிட்ருக்காரு வாடகைக்கி அதனால என்னால போக முடியாது ஃபோன் பண்ணிதா பேச முடியு ஆனா நாங்க பேசிட்ருக்கும் போது ஜாலியா எங்க சின்ன வய வயசு கதையெல்லா பேசிட்ருந்தங்க நானு உங்கள ஒரு நாள் கூட்டிட்டு போனே தெரியுமா அந்த கோட்ரஸாண்ட
ஆமாங்கோ அம்மா காட்டி இருக்கீங்கோ ம்
இல்லையே நாங்கெல்லா அங்கதாங்க இருந்தோ அவங் உங்களோட வீடு மட்டு இடிக்காம வச்சிருக் தாங்க எங்க வீட்
ம் ஆ அவங்க ரொம்ப நல் நல்லவங்களா இருந்திருப்பாங்க அவுங்க அதனால அவுங்க வீடு விட்டு வச்சிருக்காங்
இல்லைங்க அதுல வந்துட்டு இன்னு இடிச்சுடுவாங்க அடுத்து அதுவு தர மட்டமாக்கிட்டு தாங்க அடுத்த வேலையே பாப்
இப்போதைக்கு ஆள் இல்லைங்கோ அதுவரைக்கும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்கோ
ஆமாங்க அவங்க வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா எல்லாமே காலியாதான் இருக்கு அவங்களு எல்லாம் வேற வேற ஊருக்கு போய்ட்டோம் அந்த பாழடைஞ்சு போச்சு ரொம்ப பழஸ் அப்டின்றதுனால எல்லாம் இடிச்சுட்டு புதுஸ் ஏதோ செய்ற க றாங்க போல இருந்தாலு அந்த எடத்துக்கு போம்போது து எங்க பழைய ஞாபகம் எல்லாம் எங்களுக்கு கு வந்தது நாங்க அன்னைக்கு ஒரு மணி நேரம் பேசிக்கணும் அத பத்தி ஆமா அதாவது சின்ன வயசு இதுல கோட்ரஸ் சுங்களுக்கு எல்லார் வீட்டுக் ஆப்போசிட் ஆப்போசிட்லயே ஆ இருக்கு இப்டி எதிர் எதிர்க்கா இருக்கும் தெரியுமா வீடு நடுவுல ஒரு ரோடு எல்லார் மே அப்டி வரிசியா இருக்கும் வாஸ் இல்ல ஆ காலைல சமையல் முடிச்சிட்டாங்கன்னா எல்லா அம்மாங்களும் சேந்து போய் ஒண்ணா ஒரு ஒரு குரூப்பா அங்கங்க வாசல்ல மீட்டிங் போட்டுப் பாங்க அது அந்த ரோடுல நடக்கும் போதே அங்கங்க இருக் இருக்கிற கும்பல் தெரியும் பாக்கறதுக்கு
ஆ
உக்காந்துட்டு பேசி முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு திருப்பியும் அவங்க தூங்கி எச்சி முடிச்சிட்டு திருப்பி சாய்ந்திரத்துல உக்காந்துட்டு பேசுவாங்க பாருங்க கரண்ட் ஆஃப் ஆகற நேரத்துல எல்லாரு வீட்ல இருக்கற பசங்க எல்லா ஒட்டு மொத்தமா நாங்க வெளிய வந்து ஒரு கிட்டத்தட்ட அம்பது பசங்களாவது இருப்போங்க சின்ன குரூப் கிடையாது அந்தந்த வயசுக்கு எத்த மாரி குரூப் குரூப்பா நாங்க பிரிச்சிப்போம் பிரிச்சிட்டு த்து எல்லார் வீட்டுக்கும் பின்பக்க வாசல் ஒண்ணு இருக்கும் அங்க வந்துட்டு ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு ஒரு ரெண்டு குப்ப தொட்டி இருக்குங்க அதாவது நம்ம வீட்டு்ல தண்ணி தொட்டி பெருசாருக்கோம் இல்லயா பெருசா தண்ணி தொட்டி உங்க வீட்ல இருக்கற தொட்டிய விட மூணு மடங்கு பெருசுங்க
ஓ அன் பரவால்ல
வே குப்ப தொட்டிய இருக்கும் நாலு வீட் க்கு ரெண்டு குப்ப தொட்டி இருக்குங்க அதே மாதிரி வீட்டுக்கு பின் பக்கமே பின்னாடி வாசல் தெறந்து நம்ப குப் ப்பய மட்டும் கொட்டிக்கணு
ஆஹ் ஹோ உங்ளுக்கு அதனால எதுமே அந்த ஸ்மெல் வருதா இருக்கட்டும் வாசன
இல்லிங்க அவங்க டெய்லியுமே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க அத அவங்க வந்துட்டு டெய்லிமே கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க அது ரயில்வேக் காரங்க வந்துட்டு குப்ப தொட்டிய காலி பண்ணி கிளீன் பண்ணிட்டு இது போட்டுட்டு போய்டுவாங்க அது பின்பக்கம் மட் ட்டும்தான் இருக்கும் அதனால எந்த பிரச்சனையுங் கெடையாது யாருக்குமே ஆமாங்க நாங்க ஏஞ்சி தொட்டிக்குள்ள குப்ப தொட்டிக்குள்ளே எறங்கியல்லாம் விளாடி இருக்ருறோங்க ஒளிச்சிரு விளாட்டு ஆ அப்ப தெரியாது ஆனா கிளீன் பண்ணியு வச்சிருப்பாங்க ம் எல்லாரு வீட்டுக் குப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க நாங்க எகிறி அதுக்குள்ள குதிச்சி ஒளிஞ்சிட்டு அவ்ளோ ஆட்டம் போடுவோ அங்க நைட் டைம்லயா இருக்கட்டு ஆ பகல்லயா இருக்கட்டு ஹும் அ அதாவது ஒரு வரிசையா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட்ல வரைக்கும் அந்த சரவுண்டிங்ல மட்டும் கிட்டதட்ட ஒரு அம்பது நூறு வீடுங்களாவது இருக்குங்க அத்தனை வீட்டுல இரு றாங்க ஒரு தெரு வந்து போலீஸ் தெருன்னு சொல்லுவாங்க போலீஸ்காரங்களுக்கு ஒரு லைனுங்க அடுத்து ஒரு ஒரு வேல செய்யறவங்களுக்கு அந்த ரயில்வேல ஒரு ஒரு லைன் இருப்பாங்க மொத்த பசங்க நாங்க ஒண்ணு சேர்ந்து போங்க
ஓஹோ அப்டி ஆஹ்
ஆமாங்க ஒரு லைனுக்கு ஒரு கோவில் இருக் க்கோங்க
உம் ஜாலியா இருக்குங்க அதெல்லாம் நீங்க இப்படிதான் நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு வந்து எங்க கூட்ற இருந்த ஞாபகம் என் கணவர் வேலையில் இருந்தப்ப வந்து நாங்களும் இந்த மாதிரி தாங்க கோட்டர்ஸ் இருந்தோம் அங்கே இந்த மாதிரி சரிதான் நீங்க சொல்ற ஜாலியா போகும்போ அக்கம் பக்கம் எல்லாம் ஒண்ணு ஆ சே ஒன்னா சமைக்கது இ எங்க வீட்டுல சே சமைச்சுட்டாக்கா எல்லாரரும் பெரு வந்து சாப்பிடுவாங்க ஒரு நாள் அவங்க வீடலந்து சொல்லிட்டு தான் நாங்க செய்லா போய் எல்லாம் ஜாலியா சாப்டோம் இப்படியா வாக்கிங் போடு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிப்போங்க எங்க தமிழ்னக்க தமிழ் ட்டும் ஒரு டீம்மு இந்தஹிக்காரங்க மொத்தோ டீம்மு ஃபுல்லா ஒரு டீம் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு வாக்கிங் போவோம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்புறம் மாசத்துக்கு ஒரு டைமு மே மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்ல உங்ளுக்கு ஏதாவ் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சி இருந்தா நீங்க சொல்லலாம் கம்ப்ளைண்ட் பண்லாம் அங்கேயும் இப்போ இது பெஸ்டிவல்லு கோயில் பூஜை இது எல்லாமே அப்ப இது பண்ணி அங்க எல்லாம் இங்கேஷ் சமைச்சு சாப்பாடு போ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கோ ஃபுல்லா ஜென்ட்ஸுங்களே எல்லாம் ரெடி பண்ணி அவங்க எல்லாம் போவாங்க கால்ல போயி்ட்டு நைட்டு வர்ர மாதிரி ஆமாம் காய்கறி வாங்கணும்னா அதுக்கும் வண்டி எங்களுக்கு அனுப்பிடு வாங்க அழகா வண்டில போய் பர்ச்சேஸ் பண்ணி வந்துடலாம் என்ன ப்ராப்ளம் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரில்லனா ஜீப்-ஜீப் அரேஞ்ச் பண்ணி போய் கா லா இது மாரி ஏகப்பட் ட வசதியாதான் இருந்தது அந்த அதெல்லாம் வந்து பிரெண்ட்ஸ் சர்க்களா இப்ப நா அவங்கள எல்லாம் மிஸ் பண்ற ஆன இப்ப வரைக்கும் எல்லாருமே பேசுறாங்க கான்டெக் இருக்காங்கோ இருந்தாலு அங்க இருந்தா லைப் மிஸ் பண்றோ நீங்க சொல்ல-சொல்ல ரொம்ப ஞாபக வந்தது அதுக்காக தா சொன்ன நா இது அந்த மாதிரி நல்லா எ
ஆமாங்க எனக்
நாங்க இது மாதிரி நீங்க சொல்வீங்க இல்லையா நாங்க இருக்கிற கோட்ரஸ்லயு இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் எ எல்லா மொ-மொழியில பேசுறவங்களும் அங்க இருப்பாங்க அதாவது மலையாளம் முத முதல் கொண்ட மலையாளத்துக்காரங்க இருப்பாங்க அஹ் அப்புறம் இந்திக்காரங்க இருப்பாங்க ஆம் தெலுங்குக்காரருங்க இருப்பாங்க எல்லா இதுவுமே இந்த ரயில்வேன்றந்தால எல்லாமே மிக்ஸ் ஆயிருக் ஒ உங்க அந்த மிலிட்ரிக்காரங்க மாதிரி இதுலயு இந்த ரயில்வேயு அதுலயு அதே மாரிதா சேம் ஒவ்வொரு மொழியில இருக்கிறவங்களும் ஒன்னா இருப்பாங்க அவுங்க-அவுங்க அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு சாப்பாடு அது எல்லாமே எடுத்துட்டு வந்து நாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோ
ஆமாங்கோ அந்த சைடு எல்லா பாத்தாக்க இந்த கம்பு ரொட்டி சோள ரொட்டி எல்லா செய்வாங்க என்னா ஸ்பீடா ஃபாஸ்டா பண்ணுவாங்க தெரியுமா கட-கட-கட கடகன்னு பெசிவாங்க அப்டியே டக்கு-டக்கு டக்குனு தட்டுவாங்க அந்த த-தட்றதெல்லாம் நம்ம சான்ஸே இல்லைங்கோ எப்டி தா தலைகீழா நின்னா கூட நம்ளால செய்ய முடியாதுன்ற மாதிரி அவ்ளோ ஃபாஸ்டா செய்வாங்கோ அப்டியே வைப்பாங்கோ டக்கு-டக்குன்னு சுட்டு ஹிந்திக்காரங்கல்லா அதுதாங்கோ ஃபுல்லா அந்த மகாராஷ்டிரால எல்லா கம்பு ரொட்டி சோள ரொட்டி இ இதெல்லா வந்து சிக்கனுக்கு வந்து அவங்களுக்கு காம்பினேஷன் இதுதா செய்வாங்களா அப்டே அந்த பெசிஞ்சி இன்ஸ்டன்ட் செய்வா அங்க ஒவ்வொரு ரொ கி ஒரு ஒரு ரொட்டி சாப் இப்பவே உங்களுக்கு வயி ஃபில்லிங்கா அந்த அளவுக்கு செய்வாங்கோ ஹெல்தி புட்ஸ் தான் அவங்க எடுக்கறது ரொம்போ
அ
இப்போ என்ன நம்ளுக்கு சத்து உள்ளதோ அது அதுதான் எடுக்குறாங்கோ அதுக்கு அதுக்காகதான் அவங்களுக்கு உடம்பு
கொஞ்சம் கட் ஆகுதுங்க கொஞ்சம் வெளிய வந்து பேசுங்க
ஆ கேக்குதுங்ளா
ஆஹ்
ஆ நா செய்றனோ இல்லியோ நாள் அதனாலயே வந்து அவங்க செய்றது பா கொஞ்றதுக்கு அழகா இருக் ன்றதுக்காகவே போய் நின்னு போங்கோ அத் அந்மாதிரி இந்த கோழி கூடோ இன்ஸ்டன்ட் அப்டியே நம்ம எவ்வளவு அது கஷ் ப்ரொசீஜரு நம்மளுக்கு செய்ய வராதுன்றோல்ல அவங்க அப்டியே எவ் உப்பி வரும் தெரிமாங்க அப்டியே இது இந்த சப்பாத்தி் சப்பாத்தி மாவுலதான் செய்வாங்க அந்த போலி கூடோ அவ் வ்ளோ நல்லா சூப்பரா உப்பி வருங்கோ அந்த தவா எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த தவா அவ்ளத்துக்கு பெருசா இருக்குங்க அது அவ்வளவு பெருசா ஒண்ணு சாப்பிட்டா உங்ளுக்கு பில்லிங்கா இருக்கும் மெலிசா அவ்வளவு நல்லா அ அவங்க சப்பாத்தி கட்டிலே சப்பாத்தி தேக்கிற மாதிரி தேய்ச்சு போட்றாங்கோ கோழிக்கு தெரிமா நீங்க அந்த மாதிரி நம்மெல்லாம் செய்றதுல‌ தானே கையிலதான் என் தட்டி
ஆமாங்க ஆமாங்க இல்லிங்க தேய்ப்பேங்க நானு
சப்பாத்திலெவல்லே நீங்க த்து செய்வீங்ளா சப்பாத்தி மாதிரி மெலிசா அந்த அளவுக்கு மெலிசா இருக்கும் ஆமா அந்த தவா பெருசுக்கு தேய்ப்பாங்க அப்டியே தவா பெருசுக்கு தேய்ச்சுட்டு அப்டியே போடுவாங்க சூப்பரா இருக்கும் அப்டியே செஞ்சிரு உம்
செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆயிட்டுருக்கோங்க
ஆமாங்கோ அந்த ஆலுபரோட்டா இப்ப ஆலு பரோட்டானே இல்லிங்கோ இந்த இதெல்லாம் வருது இல்ல பூக்கோசுல்லாம் வருது இல்ல அ பேர் என்ன சொல்லுவாங் கோ காலிஃப்ளவர் அது அ அ அது கூட அதுல கூட அஹ் அது துருவிட்டு அதுல பரோட்டா செய்றாங்க எல்லா இனிமேலு துருவிட்டு -துருவிட்டு பொரு இது அந்த பரோட்டா செய்யறாங்க
ஓ எந்த காயும் அவங்க வேஸ்ட் பண்றது இல்லங்க எல்லா காயும் சாப் போடுவாங்க அவங்கல்லாம்
இதுபவேஸ்ட்தான் அங்கப்பாதான் கத்துக்கணும் இதுல்லாம் நாங்க அலப்பலட்டன்றதே ரொம்ப பேர் எங்கஊர் நம்ம ஊர் சைடு எல்லாம் சாப்பிடுறது நீங்க வந்து இப்டி எல்ல காயிலுமே செய்ய டரை பண்றீங்க அப்டின்ட்டு டரை இல அவங்க அது ஆ இப்ப நம்ம எப்டி சிக்கன் வந்து மெயினா ஐயோ இது நல்ல எட்டுக்குள்ள ஸ்பெஷல் டிஷ் ஸ்பெஷல்னு பாத்தா பரோட்டா இந்த மாரிதான் அவங்களுெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஸ்பெஷலாம் என்னைக்கு அவங்க இதுவா ஃபீல் பண்றாங்களோ அப்போ இதெல்லாம் செய்வாங்க அப்டி இந்த பலா பலாப்பழம் வரும் இல்ல பலாப்பழ் அதுல கூட அந்த குட்டி இதெல்லாம் எடுத்துட் வந்து அதுல சிக்கன் கிரேவி மாரி செய்வாங்க
ஓ
அந்த காயா வருது இல்ல
காய்ங் இல்லையா
குட்டி பலா காய் எடுத்துட்டு வந்து சிக்கன் கிரேவி மாரி பண்ணுவாங்கே துப்பு அதுல புலாவ் பண்ணுவாங்கே எல்லாமே செய்வாங்கோ அது வந்து அது வந்து எனக்கும் குடுத்து விடுவாங்கோ டேஸ்ட்டுக்காக நான் இதுவா எப்டி சாப்பிடுறதுட்டு நான அப்டியே ஒர் நாள் வச்சு வச்சிருந்தேன் அப்பறம் எங்க கணவர் வந்துதான் இதெல்லாம் நீ சாப்ட்டு பாத்தாதான் தெரியும் இதை போய் புடிக்கடலன்னு சொல்றேன்ட்டு அவ ரொம்ப விரும்பி சாப்டாரு சரி ஒரு டைம் நம்மளும் தான் சாப்பிட்டு பாக்கலாமேனு சாப்பிடு அதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு
ஓ ஹோ செரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் என் கூட பகிர்ந்துகனதுக்கு சரிங்க நன்றிங்க வச்சறேங்க